ஆம் தோழி நல்லமா தோழி நா நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே தோழி சாப்டிங்களா தோழி
இன்னைக்கு என்ன தோழி சமைச்சீங்க
இன்னைக்கு தோழி இன்னைக்கு வந்து என்ன சமச்சேன்னா தண்ணீ சார் தோழி ம் கேக்குது தோழி கீர தண்ணி சாறு
அப்படியா தோழி ஆ என்ன கீர தோழி
முருங்க கீர தண்ணி சாறு தோழி அதோட உருளைக்கெழங்கு வரு த்து குடுத்த தோழி பசங்களுக்கு
சரிங்க தோழி சரிங்க தோழி முருங்கைகீர எப்படி தோழி உங்க வீட்லயே இருந்து தானே இல்லன்னே நீங்க ஆ போயி நீங்க வாங்கிட்டு வருவீங்களா
இல்ல எங்க வீட்டு கொள்ளையிலே இருக்கு தோழி அதனால அத வீட்ல உள்ளத பறிச்சு அதுல மனத்த தக்காளி கீீரயு சேத் போட்டு போட்டு குடுத்துட்ட தோழி கடயில முருங்கக்கீர வாங்க மாட்டோ தோழி
அப்டியா தோழி எங்களுக்கெல்லா கெடைக்க மாட்டேங்குத தோழி நாங்க எல்லா வந்து மளிகை கடையிலதா தோழி வாங்குறோ வந்து
எவ்வளோ தோழி குடுப்பாங்க கீர நெறைய இருக்குமா தோழி சுத்தமான கீரையா இருக்குமா தோழி
கீர சுத்தமா இருக்கோ தோழி ஆ ஒரு கட்டு வந்து முப்பது ரூவா தோழி
க கீர வகைகள் வந்து வாரத்துல எத்தன தடவ எடுத்துக்குவீங்க தோழி அத பத்தி பேசலாமா தொழி
ஆ கண்டிப்பா தோழி தோழி கேகுதா
அ அ கேக்குது தோழி இப்ப மொளக்கீரன்னா எப்ப தோழி சமப்பீங்க வாரத் தன எத்தன தடவ தோழி சமப்பீங்க
வாரத்துல மொளக்கீர வந்து ரெண்டு நாள் சமப்போ
அ தோழி தயிர் போட்டு செய்வீங்களா தோழி தோழி நீங்க பே பேசறது கே தோழி நா பேசுறது கேக்குதா தோழி தோழி பேசுங்க நெட்வொர்க் இஷ்யூ வா இருக்கு நீங்க பேச அ அதா தோழி வா வாரத்துல அகத்திக்கீர ஒரு நாள் சாப்டணு தோழி
சரிங்க தோழி
கீர ஒரு நாள் சாப்டணு தோழி முருங்க கீர ஒரு நாள் சாப்டணு தோழி அது காலை உணவுல நம்ம வந்து சுண்டி எடுத்து விட்டா கூட பரவால்ல தோழி
ம் சரிங்க தோழி
அ நீங்க நீங்க வந்து கீரய எப்படி தோழி உங்க பையனுக்கு சமச்சு குடுத்தீங்க
நா வந்து தோழி முருங்கைகீர வந்து நேத்தி பாத்தீங்கன்னா நா தண்ணீர் சார்ல்லா வச்சே தோழி ஒரு நாள் சாம்பார் வச் பந் தோழி ஒரு நாள் பாசி பருப்பு போட்டு கூட்டு பண்ணி குடுத்த தோழி நீங்க சொன்ன கீரைகள்ல்லா ஒவ்வொரு நாளு செய்வ அது இல்லாம பாத்தேங்னா ஒரு நாள் பொன்னாங்கண்ணி கீர ஒரு நாள் கர்சலாங்கண்ணி கீர அ பசளக்கீர இந்த மாறி இன்னு சிறுகீர அரக்கீரன்னு இன்னு நறை யா இருக்கு தோழி இதெல்லா ஒவ்வொரு நாளு செய்வோ வாரத்துக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டு கீர செஞ்சி சாப்டோ தோழி
தோழி கீர வகைகளே இவ்வளவு சொல்றீங்க தோழி அப்ப நீங்க வந்து சுத் த சைவமா தோழி அசைவமே செய்ய மாட்டீங்களா வாரத்ல
இல்ல தோழி இல்ல தோழி நா மட்டுதா சைவோ தோழி என் னது கணவரு எனது பையனு பாத்தீங்கன்னா அசைவ பிரியர்கள் வந்து
அப்படியா தோழி அப்ப இரு உணவுகள் வந்து தயாரு செய்யணுமோ தோழி தோழி இப்ப இரண்டு உணவுகள் தயார் செய்து வச்சிட்டுதா வரீங்களா தோழி தோழி ரெண்டு உணவுகள் தா நீங்க சமைப்பீங்களா தோழி எப்போது ப்டியா தோழி நீங்க மூணு மாசத்துக்கு ஒரு தடவதானே தோழி அசைவோ சாப்றன்னு சொன்னீங்க அப்டி இருக்கு போது எப்டி தோழி நீங்க வந்து மூணு மாசம்னா திரும்ப தொடர்ந்து சாப்டா உங்ளுக்கு பிடிக்காதா